ஆ கேக்குதா ஆ சொல்லுங்க என்ன பண்றீங்க நா வந்தே அப்பத்தா சாப்புல்லான்னு எல்லாத்தையு சூடாக்கி அத சூடாக்க சொன்னாங்க சூடாக்கிட்ருக்க
ஓ
ஒரு நிம்ஷோ இருங்க
ஆ ஓகே ஓகே
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ சொல்லுங்க
அத சும்மா படுத்துருந்த திடீர்னு குளுருக்கு
ஆ எங்க மழையே பாருங்க மழ சத்தோங் கேக் ஊத்துதா அவ்ளோ மழ பேயிது
இங்க அப்டியா இங்க குளுர்தா அடிக்குது அதுக்குள்ளயே எனக் சளி புடிக்கிற மாரி ஆயிர்
ஆ எனக்குமே இந்த இது இருக்கு நா வந்து குளுர தேவல லைட்டா நம்ம பெருக்குமா போது லைட்டா தூசி போன ஒடனே எனக்கு அலர்ஜி ஆயிரு
ஆ அதுதா இப்போ ஒடம்பு ஒரு மாரி கண
எல்லாரு வந்து ஏஸ் ஏசில சில்லுன்ட்ருக்கனுன் ஆச சொல்லுங்க ஆனா எனக்கு மட்டு எதுமே ஒத்துக்காது
ஆமா என்னமோ என்ன ஒடம்போ டக்கு டக்கு டக்கு டக்குனு ப
அந்த சைனஸ் பிராபுளம் இருக்குல இருக்குறவங்க இப்புடி ஆகுமா அத போய் எங்க அம்மா பயப்படுறாங்க நறையா பேர் காமிச்சொன்னா ஒடனே ஆக்சிஜன் வெக்கிற அத வெக்கிற மூக் மூக்குல வேங்குவானுங்க அதுக்கு வீட்டு வைத்தியமே பாத்துக்கலாம் ஆ வீட் ட்டில்ல ஏன்னா அம்மாக்கு இது இருந்துச்சா அம்மாக்கு அதா பண்ணாங்களா அதுலா எங்க அம்மாஸ் சொன்னாங்க டெய்லியு வந்து ஒரு அஞ்சு குளோவுஸ்சு போட்டு சுடு தண்ணி குடுச்சாலே செரியாயிருமா ஒரு நாள் குடுச்ச நா நல்லாதா இருன்ச்சு எனக் நைட்டு ஃபுல்லா தும்மல் வேற வந்துட்டு நைட்டு ஃபுல்லா தும்புவே காலைல எந் ரிச்சோன தும்புவே ஒரு நாள் பண்ணே அதுக்கப்றோ பண்ணவே இல்ல ஆ ம்
அது நார்மலா இது எல்லா டாக் டர்ஸு சொல்றத்தா க்ளோஸ் போட்டு குடிக்கிறது
ஆமா அது நம்ம கண்டினியூவா கண்டினியூவ ஃபிஃப் டீன் டேஸ் பண்ணாலு அந்த சரியாகுமா ஒரே ஒரு நாள் தா பண்ண நானு அதுக்கப்ற எங்க அவ்ளோ அதா தெரியல ஏ பண்லன்ட்டு மறந்து ருவே இப்பய் உங்கள்ட்ட சொல்லம் போதா எனக்கு ஞாபகமே வருது
அப்புடியா அப்ப இன்னக்கி நைட்டு போய் ஊற வச்சிருங்க நாளைக் குடிங்க
கண்டிப்பா செய்யனு எங்கம்மா திட்டுவாங்க ஒரு வேலையு அ ஒரு வேலையு இல்ல இருந்தாலு என்னதா பண்றன் தெர்ல மறந்து மறந்து போது ஒனக்கு
ஆஹா எங்க வீட்லா வந்துட்டு எங்க அம்மா இது வெந்தய ஊற வச்சு குடிக்க சொல்லுவாங்க
ஆமா அதுவு நல்லதுதா நா நடுவுல சளிக்காக கோல்டு ரொம்ப அதிகமாயிட்ச்சு எந்த அளவுக்குமுல்ல நா நார்மலா எதுவ்மே சாப்புட மாட்டே எனக்கு வந்து ரொம்ப இந்த கோல்டோட பிரச்சன அதிகமா இருந்தா ஓ கொஞ்சோட கண்ட்ரோலே பண்ண முல்ல இந்த ஒரு ஒன் மன்தா அத எவ் ளதா நம்மளுக் கு வெயிலா இருந்து‌ச்சு கிளைமேட்டு அப்ப கூட நா ஃபீவர்ல கோல்ட்லதா இருந்தனே அப்போவு தோடி அரச்ட்டா ஆஹ் அத்தோடிய ஸ்டார்டிங்லல்லாம் வந்து இங்க வெத்தலை இருக்குல்ல
ஆமா
வெத்தலையில் நான் அஞ்சு மிளகு வச்சு அரிசி வச்சு அந்த கு்ளோ வச்சு மெல்லுவேன் நைட்டு நைட்டு டெய்லியும் சாப்பிடுவேன் அப்போ கொஞ்ச பெட்டெர் ஆ ஆனா அது நல்லா பெட்டர் தான் இருந்துச்சு ஆனா அது சாப்ப சாப்பிட்டுட்டு காலையில எழுந்துருச்சு நம்ம டீயோ ஏதாவது சாப்பிடோம் ஒரு டேஸ்ட் கூட ஒரு நாக்குல படாது
ஆமா நல்லா நாக்கு வெந்துரும்ல வெத்தலை சாப்பிடும் போது
இப்போ அது மட்டும்தான் வர வர இனிப்பு எதுவுமே ந நாக்குக்கு தெரியல எனக்கு கோல்டு வராமா இருந்தா போதும்ன்ட்டு நான் அதை கன்டினியூ பண்ணேன்
உம் அப்புறம்
அப்புறம் என்ன அதுக் கொஞ்ச ஒன் மந்த் நல்லா பண்ணேன் கொஞ்சம் சரியான நம்மக்கு திமிருவந்துரும்ல
ஆமா அது இருக்கு
அது கேட்டா
எனக்கு வந்துட்டு உடம்புல எ எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு வந்துட்டு மந்த்த்லிமந்த்த்லி மென்சரேஷன் அது செம்மைய வலிக்கும் அப்ப எந்தெந்த மந்த்து வலி கம்மியா இருக்கோ அப்போல்லாம் என் பாடி ஹெல்த்தியா இருக்கும்
ஆஹ் ஆமா அது நார்மலா எல்லாருக்கும் உள்ளது நம்ம வந்து வலிக்கும் போது நல்லா பாத்துப்பாங்க அதே சமயம் ஏ என்ன என் நான் வந்து அவ்வளோ கத்துறத பாத்துலாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கும் பாடி வீக்காக இருக்கு அது எனக்கே லேட்டரா தான் தெரியும் நம்ம வந்து வயித்து வலி வராம இருந்துச்சுனா ஆ நம்ம ஹெல்த்தியா இருக்கும் இருக்கோம்னு அர்த்தம் நான் எனக்கெல்லாம் நான் எந்திரச்ச கூட மாட்டேன் நான் அழுவல்லாம் செஞ்சிருக்கேன் அந்த அளவுக்கு ஆகும் எனக்கு
ஆமா செமையா வலிக்கும் பஃஸ்ட் த்ரீ டேஸ்லாம் வாட்டி எடுத்துரும்
அதேதான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி ரிசென்ட் அ டூ மந்த் அ எனக்கு எதுவும் பண்ணல அப்பனா கொஞ்சம் ந ஹெல்த்தி ஆஹ் இருக்கேனு அர்த்தம் ஆனா காலேஜ் போற டைம்லாம் கண்டிப்பா உம் சொல்லுங்க
இல்ல நீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல
அஹ் அதான் காலேஜ் போற டைம்லாம் இப்ப காலேஜ் லீவ்விட்டு ஒன் மந்த்த் தான் ஆகுது அந்த காலேஜ் போற டைம்லலாம் ம்சாலிடா எல்லா மந்தமே செகண்ட் டே லீவு போட்டுருவவேன் அதனால இருக்கவே முடியாது அந்த ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் அப்படியே பெரிய சீன் போட்டுட்டு போயிட்டேன் தக்கே அப்ப வாமிட்டு வயத்த லூஸ் மோஷன் என்னென்னமோ பண்ணுது ஆனா எதுவுமே நான் பண்ணாம கண்ட்ரோல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்
அதா வந்து அது எனக்கு இருக்கு நா எல்லா மந்த்தூ வந்துட்டு டே ஃபஸ் டே செகெண்ட் டே லீவ் போட்டுருவே தேர் டே கூட மேனேஜ் பண்ணிடலா மொத ரெண்டு நாள் மேனேஜ் பண்ண முடியாது சுத்தமா முடியாது ஓ எனக்கோ அதே மாரி தலசுத்தல் வரு வாந்தி வரு லூஸ் மோஷன் வரு ஸ்டொமக் பெயின்னு ஒடம்பு கை காலு அசைக்கவே முடியாது
அந்தந்த போர்லயிருந்து ஒரு சவன் வரைக்கோ அப்டியே ஹாயா படுத்து கெடப்பே அப்பெல்லா ஒன்னோ செய்யாது
ரெண்டு நாள் போட்டு பெசஞ்சு எடுத்துரு அப்டியே
அது வராம இருந்தாலு நம்மளுக்கு பயோ ஏ லேட் ஆகுது அது வேர ஒரு ஹெல்த் ஸ்ஷு வந்தா இது
அய்யயோ என் ஃப்ரெண்டெல்லா எத்தன நாள் யோசிச்சிருக்கா தெரியுமா ஒரு ஒரு என்னன்னா எங்க ரெண்டு பேத்துக்கு வந்துட்டு ஒரு யூஸ்வல் சைக்கிள் எனக்கு ஆச்சுன்னா ரெண்டு நாள் கழிச்சு அவளுக்கு ஆயிடோன்னு அவளுக்காயிறு எனக்கு ஆகல அவ கேப்பா சஹலா கெவிண்ணோ
ஹாஹாஹா ப்ரெண்ட்ஸ்னாலே அதான ஒரு இது
அதுதா
ஃப்ரெண்ட்ஸ்னாலே அவுங்க வந்து நல்ல புள்ளயே கெடயாது நாங்கன்னா அதேதா எதாவது லைட்டா எதா தல சுத்து லைட்டா வாந்தி வருதுனா கங்கிராஜூலேஷன் அப்டின்னுவாங்க கங்கிரேசன்ஸ் சொல்லிரோ
என்ன இவரு டியோ குருதார்
உம் நா
கசசா
எதா ஆ எப்ப ஆ என்ட்ட சொல்லவே இல்ல அப்பல்லா நாலா நெறய கேட்டுருப்பே ஆனா என் ஃப்ரெண்ட் சைடு்ல இருக்கும்போது நா இருக்கதே ஒரு கேங் ரொம்ப ஒம்பிழுப்பாங்க அப்டின்னு எதாவது ஒரு கடுப்பா இருப்பாங்கல்ல
ஆ
எங்க கேங்ல நானாதான் இருப்பேன் எல்லாரையும் வம்பிழுப்பேன்
ஆ
என் ஃப்ரெண்ட் கமிட்டாயிருக்க ஃப்ரெண்ட்லாம் வந்து அவள அவளதான் ரொம்ப வம்பிழுப்போம்
ஆ அதா அவளுக்கலதான் வெச்சு செய்வோமே காரி துப்புவோம் கலாய் த்தள்ளுவா அவளுக்கு அவமான பற்றி நிக்கிற அளவுக்கு கலாச்சுவோம்
இதுல வந்து என் ஃப்ரெண்டஸ் எந்த அளவுக்குன்னா இந்த ஹக்கில்லாம் பண்ணுவாங்கல்ல அதோட வருவாள்க காலேஜுக்கு
அப்படியா
அழைச்சுக்கிட்டு வருவாளுங்க நாங்கலாம் அதை பா பாத்துட்டு நான் அப்பறல்லாம் வெச்சு சரியான கலாச்சு கலாச்சிருவேன்
ஐய்யோ எப்பா நம்மளுக்கு இந்த இது வரைக்கும் அப்படி எதுவும் ஒரு இது நடந்தது இல்ல
அது செ அப்ப நீங்க உங்கள கலாய்ப்பாங்க அப்ப
ஒன்னுமே நடக்கலன்னு எப்படிங்க கலாய்ப்பாங்க நாங்கதான் கலாய்கணும் வெச்சிருக்கரவங்கள தான் கலாய் க்கணும் நாங்களாம் வந்துட்டு கெத் ரெஸ்ட் ரூம் போ
அதான்
அட்சயா
ம்
ஹலோ
ஆ சொல்லுங்க அதான் எல்லா தம்பி இப்பதான் கரெக்ட்டா உள்ள வந்து அக்கா அக்கான்னு கத் துன்னா நான் ஷூனோனே வெள்ள போயிட்டான்
இப்ப அவ அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னு நெனைக்குறேன்
ஆ நல்லாவே கேட்டுச்சு குட்டியோ குட்டி தண்டியோ
ரெண்டு பேருமே வந்துட்டானுங்க
இல்ல பு கொஞ் சேத்தா அதிகமா இருக்குங்களா
ரெண்டுங்களு சேந்ததுன்னா சேட்ட டபுள் ஆயிடுமே அதுக்கு என்ன சொல்றது
உங்களுக்கு என்ன ஜாலியா இருக்கும்ல
ஜாலியா ரெண்டுத்தையு சமாளிக்கணு
அது ஒரு மாரி ரெண்டு பேர் இருக்குறதுனால இல்ல ஒரே வீட்ல மூணு பேர் இருக்கறது நல்லாருக் கு நா மட் நானு எ தம்பி மட்டுந்தா ஆனா இங்க ரெண்டு பேரு ஏ அப்பா அடுச்சு விட சாவா
பேசாம் ஒரே பொண்ணா இருந்துருக்கலா அப்போ ஜாலியா இருந்துருக்கலா இப்டியெல்லா சொல்லி அவங்கள டென்சன் படுத்திட்டே இருப்ப
அஆ
ஏந்தா எங்க அம்மாதா அப்டி பண்ணாங்களோ கோ அப்பல்லா சொல்லிப் ட்ருஃப்ப
ஆ சேரி நாங்க வந்தா எங்க அம்மா அப்பா பொழம்புவாங்க
இல்ல எ சின்ன தம்பி வந்துட்டு எங்க அத்தா கூட ஹோ ரொம்ப அட்டாச் ஆயிட்டே இருப்பானா எ
ஆ ஆ அது இருக் குந்தா
ஆ நா எங்க அத் அத்தாவுக் குடி எக்க போனாலு நானு வர நானு வரன் நிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போம்தெல்லா நானு கூட கூட வரங்குறா இர் என்ன நியாயோ இது அங்க கூடி எங்ளிய உட மாட்டானா அதுக்குன்னு நானு புள்ளதானே எனக் கொஞ்சோ டைம் வேண்டாமா
அ எ ல்லாரு அத்த மேல பாசமா இருந்தா அத்தா கொஞ்ச வேணாமா
அதா நா அப்போ நாங்க ரெண்டு பேர் போவும்போது நாங்க ரெண்டு பேர் மட்டுந்தா போவோ நீ எங்யோ போ அப்டின் சொல்லி தொரத்தி வுட்ருவே சங்கடமே பட மாட்டே எனக்கு செம கோவ வரு அதே மாதிரி ச ரொம்ப கோவ வரு எனக்கு எனக்குன்னே எனக்கு தா என்னா டக்குனு அக்சப்லா பண்ணிக்க முடியா
அவனுக்கு என்ன வயசாது குட் சின்னதம்பிக்கு
சின்ன தம்பிக்கு அவெ இப்பதா ஃபோர்த்து படிக்கிறா
அவ அந்த அளவ்க்கு வளந்துட்டானா நா இப்பதா ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்குன் நெனச்சே
இல்லெல்ல சின்ன தம்பி ஃபோர்த்து படிக்கிறா எனக்கு ரொம்ப ஜெலசாகு இதுல வந்துட்டு அவ ஒவ்வொரு அ டம்லா புடிப்பா வேணுன்னே
ஆமா இப்ப இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட்டு தம்பி மாரி வளந்துட்டானா கண்டிப் பா எப்புடியு பசங்களுக்கு அப்பாக்கு செட் ஆகாது
ம் ஹும் என்னமோ என் ஆ எப்பவு எனக் கு எங்கத்தா தானெ பெரு
அ அதுவு கொஞ்ச நாள் தா பசங்க கொஞ்ச அதுக்கப்றொ டிஸ்டன்ஸ் ஆயிர்வாங்க அப்றோ நீங்க தா
ஆ அத்தா எப்பவ்மே நாந்தா
டிக்குமா
ஆமா சேரி எனக்கு ஒரு கால் வருது இருங்க